ஹலோ ஆஹ் கேக்குது
என்னா பண்றீங்க
ஒரு சின்ன ஒரு ஆட்ரு அது பாத்துட்டுருக்கோம்
அப்புடியா என்ன ஆட்ரு
சாரீ பிலிபிலீட்டிங் ஆட்ரு ஆஹ் ஒரு மூணு சேரீ வந்துருக்கு
ஓ அப்டியா சேர் சேரி எதுல மிஷின்ல பண்ண
அயன் பண்ணி குடுக்கறதுதா ஆஹ் அவுங்களுக்கு சாரீ வந்து ஒன் மினிட்ல கட்ற மாரி எப்டி
ஓ அப்படியா அந்த இது பண்ணி கட்ட தெரியாதவங்க அந்த
ஆஹ் ஆஹ் எஸ் கரெக்ட் ஆஹ் ஆமா ஆமா
ஓ அதுக்கு தனியா மிஷயம் வச்சிருக்கீங்களா என்ன
இல்ல நம்ம நார்மல் அயன் ஸ்டரீம் அயன் பாக்ஸ் தான்
ஓ அதுலயே வச்சு அந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியாச்சு
ஆஹ் மடிப்புத்துக்கு ஆமா அவங்களுக்கு மெசர்மெண்ட் எடுத்து அப்படி பண்ணிக்கிறதுதான்
ஓ பரவாயில்ல இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ்ஸ பண்ணலாமா
உம் நிறைய பேருக்கு சாரி கட்டாம தெரியாதுபா
ஆமா ஆமா உம் அதனால இது ஒரு கடு
ஆமா ஆமா
உம் பரவாயில்ல அப்படியும் ஒரு மெத்த போது மெத்த அ உம் ஆமா இப்ப இருக்க பிள்ளைங் எங்க கேட்ட தெரியுது
ஒவ்வொரு ஏரியாத்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏத்த மாரி சார்ஜஸ் வரும் பண்றாங்க இப்ப இங்கிட்டல்லாம் நாங்க வந்து ரொம்ப அமோண்ட்ல சார்ஜ் பண்ண முடியாது ஒரு டூ ஹண்ரட் பிப்டி தான் சார் பண்ண முடியாது இதுவே மதர எல்லா அங்கெல்லா ரொம்ப ரேட் சொல்றாங்க இதுக்கு ஃபைஹன்ரடு கடுகு
அயன் பன்னி இது பண்றதுக்குங்க வேச்சவா உம்
அவங்க சேஞரி கொடுத்துருவாங்க நம்ம அழக கட்டில விட மாட்டோம் அவங்க ரெபர் பண்ணாங்கன்னா அது கேத்த மாரி கட்டி விட்டாங்கெ அதுக்கு தனி சார்சு போட்டுக்குவேன்
ஓ செரி செரி இது எப்டி ப்ரைடு பா இது...... கல்யாணோ கல்யாணம் ம மன பொண்ணூ பண்ணுவாங்களா இல்லை சும்மா பங்க்ஷன் போறவங்களே பண்ணுவாங்களா
பஸ்ட்டு வந்து இது வந்து இன்ட்ரோ பண்ணது பிரைடலுக்கு தான் பண்ணாங்க வந்தது ஆனா அது அப்படியே கொஉஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இதுல எனக்கு அவசரத்துல சாரி கட்ட முடியல சின்ஆடயேடன பிள்ளைங்க வச்சுக்கவங்களல்லாம் சாரீஸ் சீக்கிரம் கட்ட முடியல அப்டியே கட்டிருந்தாலும் கதுக் கலையாம இருக்க மாட்டி இது நீட்டாவே இருக்கு கடைசி வரைக்கும் பங்க்ஷன் முடிற வரைக்கும் நீட்டா இருக்கணும்ல
ஓ சேர் செரி ஆஹ் ஆமா ஆமா கத்தட உம் ஓ அதுக்கு அந்த ஸ்ரீமயம் பண்ணம்னா பத்தாயிரமா ம்ம் அது அந்த கட்டர ஓ கட்டர விதத்துல அப்ப இல்ல அப்போ வந்து அந்த ஸ்டீம் அயன் பண்ணி அத வந்து அந்த மடிப்போட கட்டுறதுல தான்
அழகு அழகு
சேர் செரி இவளோ சேரி ல இவலோ சியமா
கேள்சுக்கு ஏகப்பட்ட பிரச்சனயில இதுவும் ஒரு பிரச்சன
ஆஹ் சேரி
பசங்க சொல்லிருவாங்க ஈஸியாபொம்பள பிள்ளங்க சாரீ கட்னா அழகா இருக்கும் அப்டின்னு ஹ ஆனா அதுக் கட்டுறவங்களுக்கு த எவ்வளவு கஷ்டங்கறது தெரியு அப்டியே சில கேள்ஸ் வந்து கட்டுனா போதும்ப அப்டின்னுபாங்க ஆஹ சில கேள்ஸ் வந்து நீட்டா கட்டணும் அந்த மடிப்பு வந்து அப்டியே எப்டி சொல்றது சீட்டுக்கட்ட அடுக்கி வச்சா எப்டி இருக்கும்
உம் ஆமா ஆமா ஆமா ஆமா ஹ
இருக்கணும்பங்க
ஓ சேரி சேரி ஓகே ஓகே உம் உ பரவ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கட்டுறாங்களே அவங்களும்
ஹ அதே மாரி ஒருசி சில பேர் சோல்டர்ல வந்து சில பேருக்கு சிம் ஸ்மால் சோல்டரா இருக்கு ஒரு கிட்டத்த ஒரு ஃபோர் இன்ச்சஸ் இருப்பாங்க கொஞ்சம் நம்ம காலேஜ் படிக்கிற பிள்ளங்க நா போச்கோங்லைஸ் ஃபோர் இன்சஸ்ல தா இருக்குங்க எல்லருமே லின் ன்னா இருப்பாங்க இப்ப அவங்களோட சோல்டற எலா பாத்தீங்கனா ஒரு போர் ஃபோர் த்ரீ தேர்ட்டி கூட இருப்பாங்க அதுக்குேத்த மாரி அழ அவிங்களுக்கு அ வந்து ஒரு மேல இருக்கிற பீல்ஸ்ல வந்து எப்டி கேட்பாங்கன்னா டுவெல் கூட கேட்பாங்க
ஓ சேரி சேரி ஓகே ஓகே ஆஹ
இருக்காங்க கொஞ்சம் வெயடா இருக்கங்கப்படின உங்களுக்குல்ல சொல்றன்ஸ் சி சிஞ்சு பெறோ ஃபைவ் தேட்டி டு சிக்ஸ் இன்சு போரும் அப்படின்றப்ப அவங்களுக்கு சவன் சவன் பீல்ட் கேட்பாங்க
ஆ ஹ அந்த சோல்டரு ப்ரட ஆறதுக்கு அதுக்க ஏத்த மாதிரி அப்டி பண்ணுவாங்க உம் ஆக்காலம் சோறு ஓ சரி சரி பவல இது எப்படிா நீ உங்க என்னது
பிக் மாி ஆயிபோச்சி எ
ஆமா ஆமா ஆமா ஆமா தரத்துறே உம் இல்ல ஆஹ இதையு வந்து அப்புற நீ எதுக்குமாரி நீங்க சரிகாட்ட தெரிஞ்சனால இதை வந்து சும்மா பண்ணி கொடுத்துப்பீங்க இல்ல இதுக்கு தனியா எதுனா பண்ணீங்களா
ஆஹ நா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஷியன் கோஸ் போயிருந்தே அங்க வந்து ஒரு ஒரு சிலபஸ் வந்து சாரி பிரீ ப்லிடிங் சாரி ட்ரபிங் சாரி பிரில் ப்லிடிங் ஒரு வந்து ஒரு சிலபஸ் வந்துடு அஹ சாரி ட்ரபிங்கறது என்னன்ன நம டிஃரெ் டிஃரண்ட் கட்டுற சாரிஸ்
ஆஹ ஆ ஆமா ஆமா ஆமா அந்த மாதிரி
இருக்கும் குஜராத்தி மாடல் இருக்கு மராத்தி ஸ்டைல் இருக்கு மாமிஸ் கற்ற ஸ்டைல்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி டாப்பிங்ந்து இது வந்து ீ வந்து பிரரைடலுக்குனு தான் பர்ஸ்ட் வந்தது
சரி சரி அத அப்படியே அந்த மு முக்கியமான
ஆஹ் இப்ப வந்து எல்லாருமே போட்டோ சூட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க யாருமே மே சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பங்க்ஷன் போனோம் வந்தோம் அப்பட எல்லாம் கிடையாது எல்லாருமே ஒரு தடவை வெளியே போனா லுக்கபிலா போயிட்டுலுக்கபிளா வரனும் வீட்டு
ஆஹ ஆமால்ல டெசிங் சென்ஸ் ஆ ஆகி போச்சு உள்ளே எப்படி இருக்கோ அதுறப்ப எல்லே டிரெஸிங் சென்ஸ் அந்த போட்டோஸ்க்கு கரெக்டா இருக்கா பயங்கர நாளா இருக்க
ஏன்னா ஒரு போட்டோதான் வருஷ கணக்கா பேசோம் போட்டோ தான் கடைசி வரைக்கும் பேசப்போகுது
ஆமா ஆமா அந்த ஃங்க்ஷனுக்கு போன போனது சொன்ன வாய சொன்ன இந்த பாங்கன் போய் நான் இந்த போட்டோ எடுத்தேன் பத்தியா அடின்னு
நீன்னை நம்ம பார்த்தாலும் சரி நமக்கு வர்றவங்க பார்த்தாலும் பா அப்பையே சாரீ ப்ரீ பீலிட்டிங்க புதுசாரிகட்டிஇருக்காங்க தெரிஞ்சவங்களுக்கு டக் தெரிஞ்சிடும் அந்த சாரி பார்த்ததும் தெரிஞ்சும் சாரி ஃப்லிட் அப்பேங்க இவங்க பண்ணி நங்களே அப்படின்றதும் பேச்சிருக்கும்கோம் பஷா தெரியாதவங்கன்னா ப இவங்க எவ்வளவு அழகா நச்சுனு சாரி கட்டிருக்காங்கடா
உம் ஆமா ஆமா கர அதே மாதிரி உங்களுக்கு அது கிரெடிட் வரும்லாத ச சாரி கட்டி ச வந்து அவங்க கட்டி விட்டாங்க அவங்க இது பண்ணி கொடுத்தாங்க அதனால அது அப்படி கர்டா இருக்கு அப்படின்னு யான் அவங்கள
கொஞ்சம் ரிலேஷன்க்குள்ள பார்கும்போது ஓகே இது பண்ணி கொடுத்தது இந்த பொண்ண ணு தான் அப்படின்றப்ப எப்படினாலும் அதோன் மூலம் நம்ம கொஞ்சம் கிரீட் த
ஒகே கொஞ்சம் கிரெடிட் தான் பரவால அப்படின்ற மாறேன் செரி செரி நல்ல ஒரு விஷயம்தான் இதெல்லாம் இதெல்லாம் எப்பா மேரேஜ் முன்னாடியே வந்து இதல்லாம் காத்துக்கிட்டீங்களா
அப்படிலாம் இல்ல ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான்
அப்படியா செரி செரி உம் உம் டேரட் கோர்ஸ்சா இல்ல ஆன்லைன் கோர்ஸ்சா
இது டைரக்ட் கோர்ஸ்சு இது
ஓஓ சரி சரி இதுக்கு அதையும் கோர்ஸ் மாதிரி எடுத்து அதையும் பண்ணி குடுத்துட்டு அதையும் வந்து இப்படி நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிரு
ஆமா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சப்போர்ட்ல ஒரு பினான்சியல் சப்போட் வேணும் அதுவே கேள்ஸ்க்கு வீட்டுக்குள்ளே இருந்து வந்துட்டே ஏதாவ ஒரு இயனிங் வேணும்என்ற அளவுல எல்லாருமே திங்க் பண்ணதான் செய்வாங்க
உம் ஆமா ஆமா கண்டிப்பா
உம் என்ன சிலபஸ்ல நான் படிச்சதுல பதினஞ்சு சிலபஸ்ல பதினஞ்சுமே தனித்தனியா ஆஹ் பினான்சியல் ஏன்பண்ண முடியும்
ஓஓ செரி செரி
இப்ப ஐப்ரோ மட்டும் பண்றவங்க மட்டும் எல்லாம் இருக்கு அவங்க ஏன் சர்க்கிள்ல்ல மாட்டுன் அவங்க வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க
ஆஹ் செரி செரி ஐய் ஐலர் மட்டும் அது இது பண்றத ஓ செரி செரி உம் பரவால்லயே
அந்த மாரி இருப்பாங்க ஒரு சில பேர் க்கு ஃபேஷியல் மட்டு வரு அத மட்டு ஒருத்தவ்ங்க எடுத்து பண்றாங்க
ஆ ஆ
அவுங்கவுங்களுக்கு ஆ என்ன ரெகுலர் இன் கம்ன்றது இருக்காது ஆ மூர்த்த டையொ
ஆமாமா
சில ஃபங்ஷன்ஸ்க்கு மட்டு அடிட் பண்ணி போறவ்ங்க ஆனா சொல்லப்போனா ஃப்யூச்சர்ல பாத்தா எல்லாருமே இந்த ப்ரீ ப்லீட்டுக்கு வந்துருவாங்க
கண்டிப்பா உம்
ஒரு அக்கேஷனுக்குன் கெளம்பனுனாவே எல்லாருமே கொஞ்சோ பிரைட்டா கெளம்பனும் லுக்கா கெளம்பணுன்றப்ப சாரீக்கு டக்குனு இத கட்டி முடிச்சா போதுன்டா அப்டின மாரிதா
ஆ ஆமாம்மா அதுக்கேத்த மாரி அப்ப ட்ரெஸ்ஸிங் இருந்தானே அதுக்கேத்த மாரி அந்த மடிப்பிடிப்பு எல்லாமே வந்தாவே அது கொஞ்சோ நல்லாருக்கூ அப்டின்ற மாரி உம் நார்மல் ட்ரெஸ்ஸ காட்டிலு இப்ப எல்லாரு வந்து ஓரளவு இப்பதா ட்ரெடிஷ்னல்லா சாரியே இப்ப எல்லா ப்ரிஃபர் பண்ண ஆரமிச்சுட்டாங்க
அ அந்த சாரி எதனால ப்ரபோசனா வந்தது காரணோ இதுதா
ஆமா
இதுக்கா ஒரு ஆள் மடுச்சு குடுத்துறப்போ ராங்கல்ல நம்ம எடுக்க போறோ அஹ் கட்டப்போறோ அவ்ளதா மு டிஞ்ச்சு
அவ்ளதா முடிஞ்சுபோச்சு உம் உம்
கொஞ் சுடித்தாருக்கு டபக்குன்னு வேர் பண்ற மாரியோ சுடிதாரா அந்த லெவல்க்கு வந்துரு
உம் ஆமா ஓகே அப்டின் சாரி எதுவோ நா காசு மிச்ச காசு போனாலு பரவால்ல ஆனா கொஞ்சோ சி நல்ல வீடாருக்குல அப்டின்ற மாரிதே உம் கர்ட்டுதே அப்டிதா இப்ப எல்லாமே அந்த இத நோக்கிதா எல்லாமே அப்டியே வேற லெவல்ல உலகோ அப்டியே போய்கிட்ருக்கு உம் எல்லாமே நெயில் நெயிலுக்குல்லா நெயில் பாலிஸ் அடிக்குறதுக்கு ஒரு ஆளு
ஏ நெய்ல் ஆர்ட் இருக்குமா
உம்
நம்ம நார்மல் நெயில் வளக் குறோம் ஓ கே கொஞ்சோ ஓரளவுக்கு லென்தாயிருக்கு இப்போ அத விட கொஞ்சோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதுல கழகழகா குட்டி குட்டி குட்டி பிக்ச்சர்ஸ் மாரி பண்ணி சம்மயா அதுதா சொல்றேல பியூட்டிஷியன் கோர்ஸ பொறுத் இத்தனைக்கு ஒவ்வொன்ல ஒவ்வொருத்தங்க சம்பாதிச்சுக்கலா அவங்கவுங்க தெறமைக்கு எதுயெது வருமோ வரு நா சொன்னமாரி இதுவுமே நெயிலார்டு பண்றவங்களா இருக்கதான் செய்றாங்க அன்னைக்கு ஃபங்க்சனுக்கு முன்னாடி ஒரு நாள் போவாங்க
ஆஹ் ஹ்
கட்டுட்டு நெய்லாட் பண்ணுவாங்க
ஓ ஓசேரி சேரி பரவால்லல உம் அந்த மாரில்லாம் பண்ண போம்போது வந்து நல்ல ஒரு இதா தா இருக்கு ப்பா பியூச்சரும் அத டிப்பெண்ட் பண்ணிதான் எல்லாருமே போற மாரி இருக்கும் பஸ்ல எங்க எங்கான மேரஜ் ஜன மோஸ்ட்லி எல்லாம் போறாம்ஸ்
அதே மாரி ஃபர்ஸ்ட்ல மேரேஜ்க்கு மட்டும் தான் இந்த மாரி ங்க இப்ப வந்து அப்டி கெடயாது மேரேஜக்கு அப்பறம் ஆஹ் வளகாப்பு அப்டினாலும் நெய்லாட் பண்ணனும் மெகந்தி போடணும்
உம் ஆமா ஆமா
சொல்லுவாங்க அஹ் கல்யாண சேரி தான் பிள்ளங்க வந்து அந்த வலகாப்பப்ப அந்த சேரி கட்டணும் இப்பெல்லாம் அப்படெலாம் கெடையாது இவ அன்னைக்கன்னு ஒரு புதுசேரி எடுத்து கணோ அதுக்கு நெறய கொஞ்ச ஆரி ஒர்க் பிளவுஸ் தக்கணும்
ஆஹ் அந்த மாரி ஒண்ண ஒண்ணுக்கும் ஒரு ஒரு சேரீ அப்டின்னு இந்த மாரி போயிருச்சு ம்ஆ கல்யாண் சேரி அவளதா அப்டியே வச்சறாங்க வச்சு அவ்வளோத புதுசா அப்டியே வச்சு அப்டியே வந்து இது போட்டுறாங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் பத்திரமா அப்டின்னு மாரி உம் சரி ஓகே நெக்ஸ்ட் கால்ல பேச அமமா உம்
ஓகே தேங்க்யூ
தேங்க் யூ